வணக்க
வணக்கம் சொல்லுங்க
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நல்லா இருக்க
ஆ சாப்புட்டங்க நீங்க சாப்புட்டீங்களா
ம் இப்ப தா சாப்புட்ட சாயந்திரமே சாப்புட்ட இப்ப கொஞ்ச சில்லிசிக்கன் சாப்புட்டு நானு எய தங்கச்சியு அப்டியே வெளில போனோ அப்டியே கொஞ்ச நேர அப்டியே ஆ நா வெளிய போலானு தா இருந்த அதுக்கப்பறம்மா அவகிட்ட போய் கேட்டனா சரி பெட்ரூம் போனா படுத்துட்டு இருந்தா அவ பாத்துட்டு அப்டியே ஏய் உ போண்ட் நல்லா இருக்கு எங்க வாங்குனிங்க இங்க வா இங்க வா இங்க வா அப்டின்னா சில நேரத்துல பாச ஓவரா ஆயிடு அவளுக்கு அவ அதா அப்பறமா சரி என்ன பண்ற வா போலா வெளியே போலா அப்படின்ன அப்பதா வெளிய போயிட்டு வந்தாங்க சாயந்திரமே வந்துட்டு அவ அம்மா அப்பா எல்லாரு கோயிலுக்கு போனாங்க கார்ல கூப்பிட்டாங்க அப்போ நா தா போல நா வரல அப்டின்ன அதுக்கப்பறமா சரி இருந்தா சரி இவளையு ம்ம் கூட்டிட்டு போகலா அப்டின்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு போன்ன அதுக்கப்பற அ சொன்னா என்னைய நா எப்பையுமே போனா எங்க ஸ்கூல் பக்க தா போவ பைக்ல அங்க போனா கொஞ்ச நிம்மதியா இருக்கும் அவ வந்துட்டு அந்த பக்கல்லா வேணா நம்ம பழைய வீட்டுக்கு பக்கம் போலா இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரிவியஸ் இதுக்கு முன்னடி இருந்த வீடு எல்லா இருக்குல்ல வாடக வீடா அங்கெல்லா போலா அப்டின்னா போனோ அப்டியே ஊர்லா ஏத ஏதோ வில்லேஜ்ல எல்லா உள்ள கூட்டிட்டு சுத்திட்டு வந்த
சரி சரி ரொம்ப சந்தோஷ ம் ம் நா கூட என்னன்னா நீங்க சிக்கன்னு தா சொன்னோனே எனக்கு என்ன தோணுச்சி தெரியுமா இன்னிக்கு நா என்ன பண்ண நா இது வரைக்கு இந்த ஸ்சுக்கி எல்லா இன்ஸ்டால் பண்ணாதே கிடையாது எனக்கே ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சி ஏதாவது வாங்கி சாப்புட்லா போல அப்டின்னு தோணுச்சி இங்க வந்து ஜொமேட்டோ கிடையாது ஆனா ஸ்சுகி வந்து இந்த ஊர்ல இருக்கு சரி ஸ்சுகியில போட்டு பாப்போ என்னதா இருக்கு என்னென்ன ஹோட்டல் எல்லா வருது அப்டின்னுட்டு சும்மா எடுத்து ஸ்சுக்கிய இன்ஸ்டால் பண்ணிட்டு பாக்கற பக்கத்துல இருக்க எல்லா ஹோட்ட லலுமே வந்துச்சி சரி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்புடலாமான்னு பாத்தா மணி அப்பவே எட்டுர எட்ர மணிக்கு நம்ம ஆர்டர் பண்ணி எத்தன மணிக்கு வந்து நம்ம எப்ப சாப்புடுறது இப்போ நா சாப்பிடணும்னா கூட சரி லேட்டா சாப்பிட்டுக்கலா நம்ம ஆர்டர் பண்றதே அப்பற பாப்பாவுக்காக தா எதுக்கு ஆர்டர் பண்ணு சரி நாளைக்கு பண்ணிக்கலா அப்பற கொஞ்ச நேர அப்டியே பாத்துக்கிட்டே இருந்த என்ன என்ன எல்லா அவைலபிலிட்டி இருக்கு அப்டே பாக்குபோது ஆசியா இருக்கு ஆ சிக்கன் ப்ரைட் ரைஸ்சு எல்லாமே இருக் கு
வெல அதிகோ இப்ப நேத் நூத்தி இருபது ரூபானா அதுலேருந்து நூத்தி நாற்பது நூத்தி அம்பது ரூவா அறுபது ரூபா இருக்கு நீங்க அத வந்து அவ ஆஃபர்ல குறைச்சி உங்களுக்
எனக்கு என்னன்னா போயி்ட்டு வாங்க முடியாதுல அந்த நைட்டைமில்ல நமக்கு வெளியே போய்ட்டு அதனால சரி ஆர்டர் பண்ணா சரி வாங்கி கிலாமா அப்டினு தோணுச்சு சரி சனிக்கிழம தானே சனி ஞாயிறுலதானே எப்டியா இருந்தாலும் வெளியில ஏதாவது சாப்பிடுவோம் சரி வாங்குவோம்மா ஏன்னா மதிய குடனே எதுமே பெருசா சாப்பில்ல
இல்ல இல்லியா
அதுதான் நம்ம அப்டியே என்ன பண்ணுவோ நம்ம எப்பவுமே அப்டியே ஆர்டர் எவ்வளவு வெல வெல அந்த ரேட்ட பாத்துக்கிட்டே அப்டியே தள்ளிக்கிட்டே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்த அதுக்கப்புறமா போ டோட்டலா பாத்தா எவ்ளோ வருது சேரி பாத்துக்கலாம் இன்னிக்கு வேண்டாம் இன்னிக்கு வந்து என்னன்னா ஈவினங் அவள ஸ்கூல்லேருந்து கூப்டு வரும்போதே பானிபுரி அதெலாம் வாங்கிட்
பாத்ததே வயிறு நொம்பியிடுச்சி
அதுவே வந்து கொஞ்ச எனக்கு ஓகே ஆயிடுச்சி சரி இன்னிக்கு சாப்பிட வேணாம் நம்ம நாளைக்கா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு வேற சண்டே நாளைக்கு ஏதாவது வாங்கி க்கலாம் அப்டின்னு நினச்சிட்டு அப்டியே வந்து க்ளோஸ் பண்ணியச்
படம் வந்து அப்போ ஒரு படம் வந்ச்சே கோவை சர்லா கோவை சர்லா இல்ல இல்ல இல் இல்ல அவ் அவங்க பேர் என்ன இன்னொருத்தங்க வருவாங்களே கோவை சரலா அம்மா மாரி அ
ப்பியா யார சொல் ஆ மனோரம்மா
ஆ மனோரம்மா அவுங்க ஒரு படத்துல அவங் கோர குழம்பு செய்ய மாட்டாங்க கோழி தொங்க வுட்டு குழம்பு மட்டு கீழ செஞ்சு வச்சுட்டு மோந்து பத்துருவாங்க கோழி மோந்து பத்து மோந்து பத்து செய்வாங்க அதுலியே ஒரு ஏ கலாய்க்குல இல்ல நானு அந்த மாதிரிதா பண்ணரத்
லேதெரியுதே ஏ எ எ நா‌பத்ர பாக்குபோது எனக்கு தோணுத் ச்சங்க உண்மையாவே செரி ஏதாவது சாப்பில்லா அப்டின்னுட்டு ஆனா நம்ம கையில இருக்க காச பாத்துட் ட்டு வச் நம்ம வச்சிருக்கறதே கம்மி இந்த ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்ட்டா அது இன்னு அதிகமாகு இப்பல்லா டெய்லி அதிகமா செலவாக்குதுங்க ஒரு நாளைக்கு இன்னிக்கு போன சும்மா இன்னிக் கால என்னாச்சி பாப்பா பஸ்ஸ மிஸ் பண்ணிட்ட ஐயியோ என்னடா பண்றதுன்னு நினைச்சி நா போற கரெக்டா கரெக்டா பஸ்ஸ நஉதிட்டு போயிட்டானுங்க ய்யோ நா போய் புடிக்காளான்ட்டு அவ்ளோ ஃபாஸ்டா போற எனக்கு அப்டியே ஆப்போசிட்ல வந்து கார்ல வந்துட்டு இருக்கருறது யாருன்னா எங்க மாமனார் வந்துட்டு இருக்காரு அவரு என்ன பாத்துட்டாரு சம்ம பயோ ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா இது இது ஒரு பேட் மார்க் மாரி தானே இவ வந்து வண்டிய கூட ஒழுங்கா பொண்ண ஏத் தி விட மாட்ரா அப்படின்னுட்டு அவரு நல்லா ஒரு லாங் ஆரன் அடிச்சாரு நா வந்து ஐயியோ நின்னா ஏதாது சொல்ல போறாங்க அப்டின்ட்டு ஸ்ட்ரை டா செம்மா பாாஸ்டா போயிட்டிருக்க நாமட்டு எப்படியாவது பஸ்அ புடிச்சிருனோ அப்டின்னு நா அவ்ளோ ஃபாஸ்டாலா போவே மாட்ட ஆனா போற எனககான அதுக்கப்புறோ பாத்துட்டு ஒருத்தர் வேர சொனாரு இல்ல மா அந்த பஸ் போயிடுமா அதெல்லா புடிக்க முடியாது நீங் பொறுமையாவே கூட்டு போய் விடுங்க அப்டின்னு நா வேகமா போறத பார்த்துட்டு ஒருதர் சொல்றாரு சரின் சொல்லிட்டு நா அப்ரொ அப்படியே ஸ்டாப் கொஞ்ச அப்டியே பொறுமையா போக ஆர்மிச்சுட போயிட்டு அப்புற திரும்ப பாதா பெட்ரொல் கம்மிய இருந்தது பெட்ரல் போனுன்ட்டு முன்னூறுவாய்கு பெட்ரோல் போட்ட இன்னிக்கு என்ன ஒரு நாளைக்கு எனக்கு எவ்லோ செலவாகுதுன்னு பாத்துக்கோங்க முன்னூறு ரூபா பெட்ரோல் போட்டன்னா இவளுக்கு ஸ்நாக்ஸ்சலா வங்குன அது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு நேத்தி எனக்கு ஒரு ச சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு இப்டி ஒரு ஒரு நாளு என்னடா இப்டி ஆயிட்ருக்கு அப்டின்றா மாரி இருக் பயமா இருக்கு எப்டிடா ஓட்ட போற ஒண்ணு புரியிலியே அப்டின்றா மாரி இருக்கு இதெல்லா நெனச் ச்சு பாத்தா தனியா இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷய போல அப்டின்னு தோணுச் சு இல்ல நம்ம ம் அட்லீஸ்ட் சரி இவர் தா அங்க இருக்காரு ஏதோ வந்து பணமாவது குடுக்லா எதுவு பண்ணாம போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு சரி விடுங்க இத பத்தீ என்ன அப்றோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்ட்டீங்க இப்போ சிக்கனா
சில்லி சிக்கன் சாப்ட்டங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாயந்திரமே அம்மா வந்துட்டு ஆ வெண்டக் க்கா பருப்பு கொழம்பு மாரி செஞ்சாங்க அதுவு அதுக்கப்புறோ பூசணிக்காவும் ஆ அதுல கள்ளகொட்டலா போட்டு செஞ்சாங்க நல்லா ஒரு வெளுவெளுத்துட்டு காலைலயே செய்யுமோதே கொடு ஆமா பூசணிக்
இதெல்லா பர எங்க வீட் ட்ல இந்த பூசணிக்கா சொரக்கா பொடலங்கா இந்த இந்த மாரி ஒரு ராவாண காய்கறிலா சொல்லுவாங்கல்ல அதெல்லா செய்யவே மாட்டேங்கிறாங்கங்க சுத்தமாவே எப்பவாவ் தா வந்து செய்வாங்க ஆ எனக்கு செய்யத் தெரியாது ஆ சொல்லுங்க சொல்லுங்க
வாசன வாசனையா இருந்ச்சு அப்டே செய்யும் போதே காலையில அப்புறோ போயிட்டு கரண்ட் வேற இல்ல சுட சுட அப்டே எடுத்து வந்து போட்டு சாப்ட்டு அது வேகு அது வெந்துச்சா இல்லலையான்னு கூட தெரில அடுப் பு ஆன்லயேதா இருந்ச்சு எங்க அம்மா மூடி தட்டு மூடி வச்சுட்டு வெளிய போய் இருந்தாங்க சரி அதுக்குள்ள போய் எடுத்து சாப்புட்டு நேத்து நைட்டு செஞ் நேத்து செஞ்ச நேத்து வந்து இந்த முட்டகோசு அப்புற இந்த நூக்கல்லா போட்டு இந்த கூட்டு மாரி வச்சாங்க அதுக்குள்ள அப்டி அத அதோட சேத்து சாப் ந்த அந்த சாம்
இந்த நூக்கல்னு ஒண்ணு எல்லா எங்க நான் கண்ணுலே பாத்ததே இல்லங்க சீரீஸாவே வாங்கவே மாட் டாங்க அதெல்லா ஆ சவுச்சவு ஆமா ஆமா சாம்பார்ல போட்டு வப்பாங்கல்ல அ சவுச்சவு நூக்கலு ஒன்னா
ஆ இல்ல
இல்ல இல்ல அதுதா நூக்கல் வேற அதுதா நா வாங்குனதே கெடையாது ஆமா ஒரு மாரி ரவுண் டா இருக்கு
அ இது வந்து நூக்கல் வந்து பீட்ரூட் வந்து பச்சகலர்ல இருந்தா எப்
ஆ அது அதுதா ஆ ஸ்டே பண்ண மாரி இருக்கு ஆனா எங்க வீட்ல அத வாங்கவே மாட்டாங்க அதும் எங்க சைடுலா அது கெடைக்கவு கெடைக்காது நூக்கல்லா கெடைக்காது இங்கல்லா உங்க அங்கல்லா கெடைக்குமோ
இங்க நெறைய காய்கறி இருக்குதுங்க ஏகபட்ட காய்கறியிருக்கு அதுவு திங் எனக்கெல்லா இந்த திங்ககெழம போயிட்டு அந்த சந்தைக்குல்லா போனா நல்லா இருஞ்சு எனக்குலா அது வாங்குறமோ இல்லையோ அத
ஆனா சந்தைல வாங்கும்போது உங்களுக்கு சீப்பா கெடைக்கும்ல ஃப்ரெஷ்ஷாவு இருக்கு
ஆ ஆமா
ஆ ஆ நா கூட நெனப்பங்க இங்கெல்லா பாத்தீங்கன்னா சனிக்கெழமதா வந்து சந்த ஆ நா இங்க வீட் ட்ல சொல்லுவ எப்பவுமே இங்க அக்கா கிட்ட சொல்லுவே என்ன சொல்லுவன்னா வாரத் துல ஒரு நாள் சந்தையில போயிட்டு வாங்கிட்டு வந்துரலா அப்டின்னு நெனப்போ ஆனா அதுக்கு நாங்க இங்க பஸ்ஸு செலவு பண்ணிட்டு போறதுக்கு பேசாம இருக்கிற கடையிலயே வாங்கிட்டு போயிடலா அப்டின்ற மாரி தோணு
அப்டிதா பாதி பேரு எங்க வீட்லயு அப்டித்தா பண்ணுவாங்க வாங்கலாமா இல்லையான் பாப்பாங்க அதுக்கப்புற நா தா போயிட்டு இந்த திங்ககெழமை போனுனா இந்த ஷ அது சக்கரவள்ளி கெழங்கு அதெல்லா வாங்கிட்டு வருவ அதுக்கப்பற நெல்லிக்
சக்கரவள்ளிகிழங்குல இந்த இது போட் டு ன்னாது நாட்டு சக்கரல்லா போட்டு உண் உருண்ட வேக வச்சு நல்லா உருண்ட மாரி பு புடிச்சு குடுப்பாங்கலே அதெல்லா சாப்ட்டுருக்கீங்ளா
சக்கரவள்ளிக்கெழங்கு ஏற்கனவே ரொம்ப இனிப்பா இருக்குமே
இனிப்பா தா இருக்கு ஆனா அது இந்தய் பமே யே பொண்ணுக்கு அப்பல்லா நாங்க என்ன சொல்லுவோ செய்வோனா அத நல்லா வந்து வேக வச்சுட்டு அத நசுக்கி ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணிடுவோ அப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம நாட்டு சக்கர போட்டு அத ரவுண்ட் ரவுண்டா ஆக் க்கி புடிச்சு வச்சு வச்சு அவளுக்கு குடுத்தோனா அவங்க சாப்டுவாங்க
நாங்க ஒரு மாதிரி செய்வ நா எனக்கு வந்துட்டு ஆஹ் ஆ அவங்க ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு எப்டி செய்யணுன்னு அவங்க சொன்னது வந்துட்டு நல்லா வேக வெச்சுட்டு அத நல் ஹா ஃபுல்லா வந்துட்டு கொஞ்சோ மசிச்சுட்டு அதுல வந்து லெமனு அப்டியே புழிஞ்சு வுட்டுட்டு அது லைட்டா அப்டியே உப்பு தூவி விட்டுட்டு அப்டி சாப்டோ செம்மயா இருந்துச்சுங்க அப்டியே ஆஹ அப்டியே ஆ ஸ்ஸு அப்டி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சிங்க லெமனு நீங்க உப்பு போட்டு அதுல போட்டு சாப்டுங்க ஆஹ்ஹ இல்லையே சூடாதானே இருக்கு இனிப்பு புளிப்பு சேந்த டேஸ்ட் எப்பயுமே நல்லா இருக்குங்க நீங்க போட்டு சாப்டுங்க சூப்பரா இருஞ்சுங்க ஐயோ எனக்கு என்னடா இது இத்தன நாளா இத சாப்பிடாம விட்டொமேன்ருக்கு விட்டோமேன்றுக்குது சரி அவங்க சொன்னாங்க
கொஞ்சோ சக்கரையும் சேத்துக்கிட்டீங்ளா
ஆஹ் சக்கரல்லா கெடையவே கெடையாது
ஆஹ் லெமனு உப்பு ஓ சரி சரி ஆஹ்ஹ் ஆமா ஆமா ஆஹ் சரி என்னைக்காது ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாப்போம்
நீங்க அது சாய்ந்தரல்லா சாப்ட்டா அதுதா சாப்ட்ட நானு இது கொஞ்சோ வந்துட்டு கொஞ்ச வெஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னடியெல்லா வந்துட்டு இந்த ஆஹ் ஃபைபர்ல்லா நெறைய சாப் ஒண்ணு வந்து நார் சத்துலா சொல்லிட்டு இதெல்லா எடுத்துனு வந் சாப்டுட்டுருந்தே அப்பதா சரி என்னாட இது சக்கரவள்ளியே டெய்லி நிறைய சக்கரைவலி சாப்ட்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதி தல சுத்துற மாரிருக்கு ஏனா ஸ்வீட் இல்ல பொழுதனிக்கு அதே சாப்ட்டு இருக்க முடியாது ஆ இதெல்லா போட் சாப்பல்லா நல்லாருக்
நானு இன்னைக்கு ஒரு சீரம் ஒன்னு வாங்கிருந்தே பிளிக்ஸ்ல பிளிக்ஸ் தெரியுல்ல உங்களுக்கு
ஃபிலிக்ஸா
ஆஹ் ஆமா ஆமா அதுல சீரம் ஒன்னு வாங்கியிருந்தே நல்லாதா அது ஒரு ரெண்டு நாளா போட்டுட்டு இருக்கே பரவால்ல ஓகேவாதாருக்கு ஆஹ் ஹ இல்ல இல்ல அப்புறோ நா ஹேர் க்ரோத்துக்காகவு ஒரு அதலே அதே ப்ராடக்ட்லயே அந்த கம்மிஸ் மாரி இருக்குல்ல அது வாங்கி வெச்சு பல நாள் ஆகுது ஆனா அத நான் சா ஒன்னு கூட எடுக்கவே இல்லங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வாங்கி அந்த பேக்கெட் அப்டியே இங்க வச்சிட்டு போயிட்டே சரிங்ளா நா எடுத்துட்டே போல அது ஒரு கோவ த்ல தானே இங்கேருந்து கிளம்பனே அதனால அதல்லா இங்யேதா இருந்துச்சு இப்ப வந்து பாக்குறே இதெல்லா வாங்கி வச்சோமே எதுமே சாப்டவே இல்லையே அப்டின்ட்டு இப்பதா ஒண்ணு எடுத்து வாயில போட்டே நல்லாதா இருக்கு ஆனா
ம் நல்லா இருக்கும் கம்மிஸ் நல்லா இருக்காவு ஆனா அதுலருந்து ஒண்ணும் ஒர்க் ஆகாது அத்தா பிரச்ச
ஹேர் குரோத் வேணும்ன்றதுக்காக தா எப்டியாவது வந்து ரொம்ப அதிகமா ஹேர் சீரம் வாங்கல பேஸ்கு தா வாங்கனே சீரம்னா ஆனா என் கிட்ட இருக்கு ஆல்ரெடி அந்த இது வெச்சிருக்கே என்னது ஆவருமேம் அந்த ஆவ் மை ன்ன என்ன சீரம் தெரியுமா அத் து யோ எல்லாரு யூஸ் பண்ற சீரம் தா அது அந்த பாடி வைசா என்னது இருங்களே நா சொல்றே இது போயிட்டு பாத்துட்டு கண்டிப்பா ஆ செரி செரி ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா
மிக்கநன்றி
நன்றி நன்றி